ஹலோ
ஆ சொல்லுங்க
ஆ சொல்லுங்க சொல்லுங்க அது நெட்வொர்க் இஷ்யூ ஏ தா இப்டி இருக்கோ எல்லா கம்பெனியு நல்லா டெவலப் ஆன மாரிதா இருக்கு க்குது ஆனா நெட்வொர்க் இஷ்யூ மட்டு இன்னு அப்டியேதா இருக்கு
ஓ என்னாச்சு என்ன சிம் யூஸ் பண்றீங்க
இது ஜியோ தாங்க நா கு பேசிட்டே இருக்கே நாம்பாட்டுக்கு பேசிட்டே தா இருக்கே நல்லா தா பேசுறே
ப்ட்டே இருந்தே திரும்ப ஹலோ ஹலோன் வொர்க் ஆக கூட இல்ல சுத்தமா எதுமே கேக்கல அது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுச்சு
என்ன நம்ப இது ஒன்னு ஞாபக இருக்குமான் தெர்ல நம்ம சின்ன வயசுலலா அந்த ஃபோன்ன தூக்கிட்டு மேல காட்டுவோ நெட்வொர்க் வருதா நெட்வொர்க்ல கோடு வருதா அப்டின்னு மறுவ்டியு அது மாரி தா பண்ணணும் போல அதுக்கு நா எ நா நா இருக்கிற எடத்துக்கு பக் க்கத்துல இங்குன ஒரு அம்பது மீட்ருல டவர் இருக்குது இங்கெருந்தே இங்க எடுக்க மாட்டேங்குதா இல்ல எடுக்லயா அது என்னன் தெர்ல பேசுனே கட்டாச்சு மறுவ்டியு கால் கட்டுன் வரு து சேரி பாப்போ அது என்ன நெட்வொர்க்கே அப்டிதா இருக்குனா யாரு என்ன பண்ண முடியு
ஆமா
இதுக்கு மேல எல்லாரு லேண்ட்லைன் தா பழைய மாரி யூஸ் பண்ணும் போல இருக்குது
ம் பட் மூவிஸ் எல்லா நீங்க தேட்டர்ல போய் பாக்குற மாரியா இல்ல மொபைல்லயே பாத்துருவீங்ளா
அதுங்க இல்லைங்க மூவிஸ் நா தொண்ணூறு சதவீத வந்து நா தேட்டர்ல தா பாப்பே
ஓ நல்லதுதா
ஏனா நமக்கு அந்த ஒரு தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப புடிக்கு நா எந்த பட தேட்ரு போமாட்டே அப்டினா எங்கயாவ்து நா அழுதுருவே அப்டின்னு எனக்கு தோணுச்சுனா அந்த தேட்ரு அந்த படத்துக்கு போமாட்டே
ம் ம்
ரெண்டு நாள் மூணு நாள் வர ஞாபக வரு இந்த பரதேசின்னு ஒரு பட ஞாபக இருக்கா
ஆமா ஆமா அச்சோ அதெல்லா சொல்லுவாங்க வேணு ஐயோ ரொம்ப பாவமா இருக்கு
நா
ஏன்டா இந்த அளவுக்கு அதுவு பாலா மூவி எந்த மூவினாலுமே அப்டித்தாங்க இருக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் சின்ன வயசு ல சேது மூவி பாத்தேன்னு நெனைக்கிறே ஆனா அப்போதைக்கு ஒன்னு புரியல இந்தாலு அந்த அடிப்பட் அந்த அடிபட்ற மாரி சீன் காமி க்குபோது கண்ண எல்லா கலங்கிடிச்சி
ஜூஸ்ஸா
பட் சின்ன வயசுல நமக்கு ஸ்டோரி புரியாதுல்ல
கண்டிப்பா அப்ப யாரோ ஆமா யாரோ அடிக்கிறாங்க யாரோ இது பண்றாங்க அப்
அந்த இத காமிக்கும்போது ரொம்ப பாவோ ஆய்டுச்சி அப்பவே கஷ்டோ ஆய்டுச்சி அப்றோ ஒரு ஸ்டேஜ்ஜிக்கு அப்றோ நல்ல மூவி எல்லா பாக்க ஆரம்பிக்கு போது ஐயோ ஏண்டா இப்டில்லா படோ எடுத்தாங்கங்ற மாரி ஆய்டுச்சி அதுவு பாலா மூவி இப்டி எல்லா நா முன்னாடியே பிக்ஸ் பண்ணிடுவே வேணா கொஞ்சோ நாள் கழிச்சி பாத்துக்லாங்ற மாரி
ம் இதுலநா ஆல்ரெடி கஷ்டத்துல தாண்டா இருக்கே அதுல இருந்து ரிலாக்ஸ் பண்ண தாண்ட படோ பாக்க வரே இங்கேயு ஏன்டா கொடும படுத்துறீங்க அஅ ஏதோ சிரிக்லா என்ஜாய் பண்லாதா வந்து ரிலாக்ஸ்ஸா இருக்கலாதா வரது ஏன்டா இங்கேயு வந்து இது பண்றீங்ன்னா ஆனா பரதேசி படோல்லா நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க நா ஒரு ஒரு மணி நேரோ படோ பாத்தே தேட்டர்ல அதுக்கப்றோ ஒரு சீன் வந்துச்சி அதோட எந்திரிச்சி வெளியே ஓடியான்ட்டே நானு
அச்சோ
ஒன் இயர் ஒர்க் பண்ணிட்டு கெளம்பலா சம்பளோ வாங்கி ட் ஓடிற்லா அப்டின்ட்டு வரம்போது கணக்கு பாத்து நீ இன்னு ஒன்ர வர்ஷோ வேல பாத்ததுக்கு அப்றோதா ஓடணு வேல பாத்ததுக்கு அப்றோதா வீட்டுக்கு போகணுணு சொல்லுவாங்க பாருங்க அப்டியே குடு குடுணு கண்ணுதண்ணி வந்துச்சு உடனே ஓடி வெளிய போனவதா அப்பியே சொன்ன பசங்கிட்ட வேணாண்டா போகாதட நா வர்லடா என்னய விட்டுருங்கடா அப்டின்ன
ஆனா அந்த மாரி அந்த மாரி கண்டிஷன்ல்லா இப்பவு இருக்கதா செய்யுதுன் நெனைக்கிறே மோஸ்லி மூவிஸ்ன்னாவே ரியலா நடக்றது தான பேஸ் பண்ணி மூவிஸ்ல இருக்கு
ஒரு டைம் நடந்தது ஒரு டைம் நடக்றது ஆனா உண்மய நீங்க சொல்றது வந்து ஒரு பாதி விஷ்யோ வந்து இப்பியு நடந்துட்டுருக்லா வாய்ப்பு இருக்கு நமக்கு தெரியாம இல்ல ஒரு நார்த் இந்தியால எங்கியோ ஒரு எடத்துல
ஆமா ம் ஆனா அந்த அந்த மா ரி கேரக்டர் பண்றதுக்குமே அந்த அளவுக்கு பண்ண ஆக்ட்ருயுமேதா சொல்லணு ச்சே எவ்ளோ எஃபர்ட் போட்டு பண்ணிருக்காங்கல்ல அப்ப உங்ளுக்கு கண்ணு தண்ணி வர அளவுக்குனா அவுங்க எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு நடிச்சிருப்பாங்க
அதுகுல்லா காரணோ அந்த பாலாதா காரணோ அவதா பண்ணிருப்பா எல்லா வேலையு
ம் ம் ம்
ஆனா நீங்க பாலாவ பாத்திங்கன்னா அவன பாத்தா ஒரு ஒல்லி ஒடம்பு செவனேன்னு இருக்ற மாரி இருக்கு ஆனா அவ பண்ற மைண்டுக்குள்ள இருக்ற சைக்கோஸ்தனோ இருக்குல வேற வன போட்டு ரெண்டு அப்பு அப்புங்கடா டீ வாய்ட்டு வர சொல்லுங்கடா போங்கடா அப்டிங்கிற மாரிதா இருக்கு ஆனா அவ மைண்டுக்குள்ள இருக்க ஒரு சைக்க கோ இருக்கு பாருங்க அஜ்ஜோ சாமி அத ஒரு டைம் ரெண்டு டைம்னா பரலவாலைங்க எல்லா படத்தையு அப்டித்தா பண்ணிட்டு இருக்குறா
அவர் கேரக்டர் எப்டின்னாச்சு இருக்கட்டு சாஃப்டா இருக்கட்டு இல்ல அரகண்டா இருக்கட்டு இல்ல ரொம்ப போல்டா இருக்கட்டு அரகண்ட் சொல்லக் கூடாது போல்டா சொல்லிக்கலா பட் மூவிஸ் பாக்குறவுங்க ஒரு சிலர் போல்டா கூட இருப்பாங்கல்ல
ம் ம் ம்
அப்டி போல்டா இருக்கிறவுங்க மூவி பாத்தா கூட அழுதுருவாங்க அந்த அளவுக்கு மூவி டைரக்ஷன் அப்டி இருக்கு
ம் நா ஸ்கூல் படிக்குபோது ஸ்கூல் கட் அடிச்சு நான் கடவுள் அப்டின்னு ஒரு படத்துக்கு கூட்டுட்டு போனாங்க
ம்
நீங்க நான் கடவுள் பட பாத்திருக்கீங்க
பாத்துருக்கேங்க அது அதுக்கு மேல கொடுமையான மூவிங்க
எனக்கு தெரியாது ஸ்கூல் கட்டடிச்சுட்டு போயிட்டு அந்த படத்த விட்டு என்ன வெளியு விடமாட்டேகிறானுங்க அதது பழக்கத்தில இருக்கிறத பாக்கவு முடியல சேரி ஒருத பரவால்லட்டு வந்து சே பாத்து முடிச்சாச்சின் வீட்டுக்கு வந்து பாத்தா
ம்
ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க
ம்
உங்க பையே ஒரு பதினாறு பேர் நாங்க போனோ ஒருத்தர் ரெண்டு பேர் லீவ் போட்ட ஆ ஆமா ஒருத்த ரெண்டு பேர்னா வுட்ருவாங்க செரி ஏதோ லீவ்ல எவனோ ஓருத்தே லீவு போட்ருக்கா அப்டினு வுட்
ஆமா எல்லாருனா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல
கிளாஸ்ல மொத்தோ முப்பத்தாறு பேர் அதுல பதினாலு பேரு காணோ
அச்சோ
இப்ப என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கு ஃப் பேரண்ட்ஸ் உங்க பையே வந்ட்டான எங்களுக்கு தெரியாது உங்க பையே போயிடா அப்டின்ட்டு வீட்டுக்கு போனா நான் கடவுள் படத்துல அவுங்க அடி வாாங்குற வுட நா அடி வாங்கினே அதிகோ செரி அதோட முடியுதா அப்டினா அடுத்த நாளு காலேல பிரின்சிப்பால் ரூம்குள்ள கூட்டிட்டு போய் அந்த ஆளு வேற ரெண்டு மொழ நீளத்துக்கு குச் சி வச்சிருப்பாரு
ஏங்க உங்களுக்கு இந்த சாட்டர்டே சன்டே லீவ் டைம்ல்லா தெரியலயோ
அதுதா கரெக்ட்டு தா அது கரெக்ட் தா என்ன விஷயொனா நாம்ப தா வந்து இதுமோ சொல்லுவாங்களே அது அ ஆப்பு அது கம்முனு இருந்தா இருக்கு நம்மதா தேடிப்போய் ஒக்கார்ற மாரி நா செவனேன்னு சாப்ட்டு இருந்தேங்க சாப்பாடு குண்டால சாப்ட்ரு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்டினா சாப்ட்டு இருக்கே செரி வா பக்கத்து கடேல போயி
ஃபிரண்ட்ஸுன்னா ஒன்னு பிளான் பண்ணி டூர் போலா ட்ரிப்பு போலானு பிளான் பண்ணுவாங்க அது நட க்காமலே போயிடு செல ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா சடனா முடிவு பண்ணுவாங்க ஆனா நடந்துரு
ஆனா உண்மதாங்க என்னை கடத்தீட்டு தாங்க போனாங்க படத்துக்கு கடத்த கடத்தீட்டு தா போனாங்க உண்மையா ங்க உண்ம உண்ம நீங்க சொல்றது கரெக்ட்டான விஷய தா நம்ம சும்மா எங்கே பேசிட்டு இருக்கு போது செரி வாடா போலா அப்டின்னு சொல்லிட்டு போனோம்னா பிரெ ச்சனயே இருக்காது
ஆமா அது பதினாலு பேர் ல்லா போனீங்கன்னா
அதே தா அதே தா நீங்க அந்த மாரிலா கட்டடிச்சுட்டு போயிருக்கீங்களா ஸ்கூலோ
ஸ்கூலெல்லா கட்டடிச்சுட்லா அப்டிலா போல அ இப்போ
ஆனா அது ஒரு வகையான ஒரு இதுதாங்க அது நடக்கு அது நடக்காம இருக்காது
ம் மத்தபடிலா போனதில்ல இப்போ மோஸ்லி தேட்ரு போறமாரி அவுளவா சிச்சுவேஷன் எனக்கில்ல எப்பயாச்சு போவ
ஆ எனக் நா லாஸ்ட்டா வந்து பிளாஸ்ட்டுன் ஒரு படோ வந்துத
ஆமா இப்பதா ரீசனா வந்துச்
ஆ அதுதா தேட்ருக்கு போன உண்மையாலுமே தேட்ருல என்ஜாய் பண்றதுல நானு
ஆ வியூஸுலா நல்லா ம் நல்லா போய்ட்ருந்துச்சு மூவி நல்லா இருக்குன்ட்டு அ சும்மா ரிவியூஸ் மட் மட்டு பாத்த
சேரி ஓகே ஓ டி பி ரிலீஸு ஆய்டுச்சுனா நீங்க தைசெஞ்சு பாருங்க அந்த படோ உங்ளுக்குலா லேடிஸ்லா ரொம்ப இன்ஸ் டெடா இருக்கு அந்த படோ சம்ம என்டர்டெய்ன்மெண்ட் படோ போர் அடிக்காது அட்வைஸு கிட்வைஸ் எது கெடையாது
ஓ சேர் சேரிங்க
செரியான படோ நீங்க ஃபேமிலியோ பாக்லா
ஓ ஓகே ஓகேங்க கண்டிப்பா பாக்குறே
ம் நீங்க இப்ப இப்ப தமிழ் படமாதா பாப்பீங்ளா இல்ல எல்லா லாங்வேஜ் அந்த மாரி பாக்கறது
நான் ஓவரால் பாப்பே எந்த மூவி நல்லா இருக்கோ அந்த மூவி பாப்ப
அது மாரிதா என்டர்டெய்ன்மென்ட்டா இருந்தா சேரி
ஆமா என்டர்ட்டெய்மென்டா இர்ந்தா பாப்ப
நமக்குலா இந்த இந்த லேங் படோ இருக் பாத்தீங்ளா இன்வெஸ்டேஷன் த்ரில்லரு இல்ல மர்டர் த்ரில்லரு அதுலா அந்த படோ பாத்ததுல இருந்து அந்த போலீஸ்காரே எப்டி கொலகாருன தேட ஆரமிக்கிறானோ
ம் மோஸ்ட்லி இப்ப தமிழ் மூவிஸ்லயுமே அப்டி கொ அந்த கான்செப்ட்லதா கொண்டான்டாங்கல்ல
ஆமா இப்ப என்னனா இப்ப நீ இப்ப எதுப்ப எந்த படோ நல்லா பாக்குறாங்க தமிழ் ஃபேன்ஸுன் தெரிஞ்சு போச்சு அவுங்குளுக்கு எதோ தே மலையாளத்துல பாக்கரதுக் காருணோ
நீங்ளே அதாவ்து ஆ நைன்டீஸே ஆ தூதௌசண் வரைக்குமே இந்த ஃபேம்லி சென்டிமெண்ட் அந்த மாதிரிதா வந்துச்சு அதுக்கப்புறோ ஒரு ட்டூ டூதௌசண் டென்னு அ ஃபிஃப்ட்டீன் டூதௌசண் ஃபிஃப்ட்டீன் கிட்டெல்லா இந் துப்பாக்கி மூவி அந்த மாரி வர ஆரமிச்சது அப்டி கொஞ்சு கொஞ்சமா சேஞ்சாகி இப்போ ஓவரால் ஆக்ஷன் மூவிஸ் மட்டுந்தாங்குற மாரி ஆய்டுச்சு அதுல எதோ ஒரு ஒரு டென் மினிட்ஸ் இல்ல ஃபிப்டீன் மினிட்ஸ் மட்டுந்தா ஃபேம்லி ரோல் காமிக்குறாங்ளே தவிர மத்த ஃபுல்லாவே எதாச்சு ஒரு சஸ்பென்ஸ் வச்சு ஆக்ஷன்ஸ் அந்த மாரிதா
தெரியாத ஒரு ஹீரோயினு அவுங்குளுக் ஒரு லவ் சீன்ஸு அது லவ்ஸ்
ஆமா அதுலயுமே தோனு அதுக்கு இதுல ஹீரோயினே போட்ருக்க வேணா போல இரு
நீங்க தமிழ் படலா நீங்க ஒரு அரம் நேரோ கழிச்சி போனது அப்புறந்தா படமே ஆரமிக்கு நீங் எந்த படோ போனாலுமே அப்டிதா இருக்கு
ஆமா
நேத்து வந்து சட்டென்று மாறுதே வானிலைன்னு ஒரு படோ பாத்த நீங்க அந்த படோ பாத்தீங்குளான் தெர்ல ஜெய்யோடது
ஓ அப்டிங்ளா
நீங்க அந்த ஆமா இப்போ அது அந்த பிளாஸ்ட்டு டைம்தா ரிலீஸ் ஆச்சு
ஓ தெரிலியே
அ அது அதா அதுதா விஷ்யம் படோ ரிலீஸ் ஆனதே யாருக்கு தெரியாதுங்க அந்தளவுக்கான படோ ரெண்ட்றம நேர படமு வேஸ்ட்டா எடுத்துருப்பான்
அச்சோ
ஜெய்யி கம்முனு இர்றா ஹீரோவா நடிக்காத வேற எத் சின்ன சின்ன கேரக் நடிச்சவோட ஒரு சு அண்ண கேரக்டர் தம்பி கேரடக்லா நடி ச்சா கூட நல்லாருக்கு
ம்
அது மாரி நடிக்காம நடிச்சா
பட் சென்னை ட்வெண்ட்டி எயிட்லல்லா நல்லா இருக்குல்லங்க அது ஒன் ஒன் புடிக்கு ம் அதுல்லாமே நல்லாதா இருக்கு
அதுல்லா நல்லாதா இருக்கு அதோட முடிஞ்சுது அவ என்ட்டர்டெயிமென்டுங்றது எனக் தெரிஞ் அவ கடசியா நல்ல நடுச் அவெ அவெ தனியா நடிச்சு ஒரு நல்ல படோ எதா ஒன்னு சொல்லுங்க அவ ஹீரோவா மட்டு அவ மட்டு ஹீரோவா
க்சுவ்லா இதயுமே அவுங்க அந்த பர்சனோட அ ஸ்பீச்லயுமே கேட்ருக்க எதோ ஒரு ஆங்கர் கேக் க்கறாங்க கேக்குறம் போது இல்ல நா நடிச்சதுல நல்ல படோ என்னன்னு எனக்கே சூஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நா நல்ல வேல்யூப்ளா பண்ணலங்கற மாரி சொல்லிருப்பாப்ல
அதா உண்ம அது எந்த படமா இப்ப நீங்க ஆனா அவெ கூட சேந்து நடிச்ச கூட நல்லாருக்கு அது வரைக்கு பரவால்ல தெரியுதுல தெரிஞ்சா வேற மாரி மாற வேண்டி தா
ம் ம்
தப்பு பண்றன் தெரியுது சோ நெஸ்ட்டு வந்து மாறனு
ஆமா
சுப்புரமணியபுரோ எடுத்துக்கோங்க சென்னை சென்னை ட்வெண்ட்டி எய்ட்டு ரெண்டு பார்ட்டுமே செரி
ம்
எதுமே அவ தனியா நடிக்கல ஆனா வந்த எல்லா படமோ ஹிட்டு ஆனா
ஆமா பட் தனியா நடிக்கிற படங்கள் எல்லாமே எடுத் துக்கங்க அந்த அளவுக்கு ஓடலங்கிற மாரிதா
ஓட்ல எதுமே ஓட்ல நீ வாமனனா ஆவட்டு
அப்றோ நவீன சரஸ்வதி சபதமா எதோ ஒரு மூவி வந்துச்சு போல அது ரொம்ப ஒஸ் ட்டல ஒஸ்ட்டு ஒன்னா நம்பர் ஒஸ்ட்டு
அது எப்டிதா கத கண்டுபிடிக்கிறாங்களோ எப்டி அவங் ஒ கத ஒத்துக்கறாங்க
ஆம்மா
இது ப்ரொடியூஸ் பண்றது ஒரு அமௌண்ட்டு
ம்
அடே அப்பா
பட் ஒரு வேள அது ஸ்கிரிப்ட் கேக்கும் போது நல்லாருக்குங்கற மாரி அது சொல்ல முடியாதுல்ல அது வந்து பப்லிக் வி வியூலந்து பாத் தாதா எப்டிங்கிறது தெரியுல்ல ம் ம் பட் அவங்க மேல மிஸ்டேக் சொல்ல முடியாது
அ அடுத்த கால் பேசலாங்ளா
சரி ஓகே ஓகே
நீங் கூப்புறீங்ளா
ஓ திரும்ப கூப்புலாமா
ஆ அதுல என்னங்க கூப்புலாங்க
எப்டி ஒருத்தர்கிட்டையே ரொம்ப நேரோ பேசலாமா
அதாவ்து இத கட் பண்ணிட்டு அடுத்து நீங்க பேசுங்க அடுத்த கால் நீங்க
ஓ அப்டியா இல்லியே எனக்கு தெரியல நா இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கால் தாங் பேசுனே லாஸ்ட் வீக்ல ஒருப் பொண்ணு பேசனாங்க அப்டியா எனக்கு தெர்லங்க சேர் நா கொஞ்சொ லேட்டா நா ஃப்ரீயாயிட்டு வேணா நா உங்ளுக்கு டெக்ஸ் பண்ணவா
ஆ ஓகேங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டு கூப்படுங்க
எழந்துட்டு கொஞ்சோ முன்னாடி பேசிட்டே இருக்கும்போதே அழுதாங்கல்ல
புரிது புரிது கேட்டுசிங்க சத்தோ கேட்டுசிங்க சேரிங்க நீங்க பேசிட்டு கூப்டுங்க ஆ ஓகேங்க தெங்க் யூ